ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
இதுல வந்து அட்டன் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பேசுனாதா அதுல வந்து எனக்கு வரு அமௌண்ட் வரும்
ம் இதா ஒரு வேலையா
ஏய் பேசாத டி ரெக்கார்ட் ஆகு டி
ஓ சேர் சேரி
பர்சனல் டீட்டெயில்ஸ்லா எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது
ஆ
சும்மா நார்மலா அசூசலா நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லா பேசலா இங்க டிராவல் போனீங்களா வந்தீங்களா அத பத்தி எல்லா பேச
டார்ச்சு எட்டு பேசணு இந்த மாரி
அதுல வந்து ஒரு அஞ்சு நம்பர் குடுத்துருந்த
ஆ
அவுங்களுக்கு வந்து கால் பேசலா அப்டி இல்லைன்னா இப்படி கரியா ஆப்ல ரெஜிஸ் ட்டு பண்ணவங்ககிட்ட பேசலா அத தெரியிது டாஸ்க் முடிய போது இன்னும் இன்னும் பதினஞ்சு கால் இருக்கு அதா சு பண்ண வச்சுட்டே ஏன்னா சும்மா நிஷாக்கே என் தம்பி ஒய்ஃபுக்கே சும்மா சும்மா கூப்ட்டு பேச முடியல நீங்களா இருந்தீங்கன்னா சும்மா கூப்பலாம்ல ஒரு நேரம் மூண் மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து பத்து நிமிஷம் பேசணு த பேசுனா போது
ம் ஹூ
அதனால தா என்ன சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
சாம்பார்
ஆமா உங்க அம்மா எங்க
எங்க அம்மா
ம்
வேலைக்கு போயிட்டாங்க
எங்கேயோ கொலுசு ஏதோ ரெடி பண்ண போறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு லீவ் போட்டே அப்டின் நாங்க காலைல
போய்ட்டு வன்டோ
போயிட்டு வன்டீங்களா
ம்
சேரி ச அதா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் வருது ஆனா அது ஃபோர் மந்த்ஸ் ப்ராஜெக்ட் நீ காலேஜ் போனினா பண்ண முடியாது அதனால தா நான் உன்னைய சேத்துவுடல
ம் ஹூ
அது வந்து கால் பேசுனா இப்ப நா இந்த மாரி கால் பேசுறேன்ல
ஆமா
உஹ அத வந்து எவ்வளோ நேரோ பேசிருக்காங்க அது எந்நெந்த மாதிரி பேசிருக்காங்க அப்படின்னு அவங்களே கொஷ்டின் கேப்பாங்க இந்த மாரி பேசிருக்காங்களா அப்படின்னா அம் இல்லேன்னா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேப்பாங்க
ஆ
ஆ அது பண்றது வந்து வேலிடேஷனு அதுக்கு வந்து அது ஒரு காலுக்கு வந்து அம்பது ரூபாயமா
ம் ம் ஆ
அப்புறோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது
ஆ
ஒன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்னு டிரான்ஸ் கிரிப்ஷன்னா இப்ப நா பத்து நிமிஷோ இப்ப நா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல
ஆமா
எப்ப உங்கட பேசுறேனோ அத அப்படியே தமிழ்ல டைப் பண்ணனு நம்ம பேசுனதே குடுக்க மாட்டாங்க ஆ இந்த டீம்ல எல்லா பேசினதெல்லா கலந்து கலந்து வரு அந்த டென் மினிட்ஸ் பேசுனதா நம்ம அது தமிழில வந்து டைப் பண்ணி குடுக்கணு அதுக்கு வந்து பேமேன்ட் அதிகோ
ஆ ஆ
அதனால அது ஃபோர் மந்த்த்ஸ் ப்ராஜெக்ட் நாலு மாசோ வரைக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குமா
இது எப்பேல்ல இருந்நு ஜாயின் பண்ணீங்க
இது ஜாயின் பண்ணி இது எப்போ எனக்கு குரூப்ல ஆட் பண்ணிட்டாங்க ஆனா நா ஃபர்ஸ்ட்டு பேட்சுல போயி பண்ணல இப்போ செகேண்ட் பேஜுல பண்ரே ஃபர்ஸ்ட்டு பேஜூல இவ நிஷா பண்ணா இப்போ செக்கேண்ட் பேஜ்ஜூல யவாவையு என்னயையு ஏட் பண்ணிருக்காங்க இப்போ யுவாக்கு பதில்லா நிஷா பண்ணிட்டு இருக்கா எனக்கு நானே பண்ணிக்கிறே
ஆ ஆ
அதா இந்த ஆப்பி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கறவங்க கிட்ட மட்டுந் தா நம்பர் போட்டு கால் பண்ணுற மாரி வரு ஆ இல்லேனா வராது ஆ பட்டன் போனு வெச்சிருக்கானா
ஆனா
அதி வந்து நம்ம அந்த நம்பர் போட்டு கால் பண்ணா கால் போகாது
ஆ
ஆ இந் இந்த நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யார் ப்ரொஃபைல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கு மட்டுதா கால் போகு இல்லினா கால் போகாது எரர்னு வரு
சே சேரி ம்
ந அதனால என்ன பண்ண ரஞ்சினி நம்பரு குடுத்திருந்தனா ரஞ்சனியு இந்த ஆப் இன்ஸ் ஸ்டால் பண்ண வச்சு ப்ரொபைல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்கே அவ ஒர்க் போர நால அவ்வளவா எடுக்கமாட்டா எப்போ எடுக்குறாலோ அப்போ பேசுவே செரி அந்த ஆடரு வந்தா சொல்கிறே யார் மாத்தி விடுவா அமௌண்ட்டு
நீங்க வந்து நா போன் எடுத்த பாருங்க இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு பண்ணுங்க
ஆ
நா இல்லனா ஒரு இதுக்கு மட்டு இந்தந்த கிரீமா அதுக்கு மட்டு நா தரே காசு
ஆ
அந்த இதுக்கு அவங்க அமுச்சுட்ருவாங்க
அப்படியா செரி பாக்கற எங்கிட்ட மொத்தோ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது துலா
ஆ
அதாவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது எங்கிட்ட அ ட்ரஸ்ஸு இரனூத்தி எம்பாது ரூவாய்க்கி வாங்குனது போக மீதி இருக்கு அதைய வேணா நா அந்த இது போட்டு வாங்கிர்றே அதுக்கப்பறோ நூர்ருவா எனக்கு குடுத்துரு
எங்கிட்டயூ இருக்குது கையில தா இருக்கு நூத்தம்பது ருவா இருக்கு
சேரி
அந்த புள்ளைய எழுவது ரூவா கொண்டு வர சொல்றே
அ
நாளைக்கு கொண்டு வந்துச்சுன்னா சாய்ந்தரோ யாராச்சு வந்து வாங்கிக்க சொல்லுங்க இல்லனா நீங்க போட்டு வாங்க நா வந்து குடுத்தர்ற
சேரி எல்லா அந்த லைட்டர்லா ஒட்டுக்காதா வருன்னு நினைக்கற இத்தனைய ஆட்ட போட்டு வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க யாரு காஸ் குடுத்து வாங்கறது இதல்லா ஆ கம் ஆஹ் வர்ல கம்மள் ஒண்ணு போட்டுச்சுல்ல
ஆமா
ஆட்டமெட்டிக்கா ஆர்டரு கேன்சல் ஆயிடுச்சு என்னன்னு தெர்ல அத விட்டுட்ட நா மொபல் கேஸ் போனு ஆர்டர் போட்ருந்தல்ல வந்திருந்ச்சு இதெல்லா வாங்கனுன்ட்டு அத கேன்சல் பண்ணிட்டே உ அண்ணா மொபைல் வா வாங்கி தரன்னு சொல்லி சொன்னானா கேஸு வாங்கீட்டு வேஸ்ட் பண்ணணு நூத்தியெம் நூத்தி எழுவது ருவா வேஸ்ட் ஏ பண்ணணு சொல்லிட்டு அதைய கேன்சல் பண்ணிட்ட ம் பாக்லா அந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பா வாங்கணு
அ நானு அந்த கிராப் டாப் வாங்குனு
அது மட்டுல்
ந்த ஃபைவ் டென் அனா லெவன் தௌசண்ட்ல இருந்தே ஃபைவ் ஜி மொபைல் இருக்காமா இன்ன இந்த கடையில தா இதழ் மொப
இதழ்லயா ம்
ஃபோன் பண்ணி கேட்ட சந்தோஷ் விவோ பைத்தியக்காரனாட்டோ பதினேழாயிரூவாய்க்கு
யாரு
சந்தோஷ் தா
எடுத்துருக்கானா
வீட்ல எடுக்கல வீட்டுல கூட்டிட்டு வந்து எடுத்துக்கிற இந்த மொபைல் நல்லா இருக்குது எடுத்து வெச்சிருங்கன்னு சொல்லீட் வந்துருக்கா நா கூப்ட்டு அஹ நா சொன் நா கேட்ட வேற ஃபைவ் ஜி மொபைல்ல டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ல இருந்தே இ இதுது போக்கோ சி செவன்டி ஃபைவ்னு ஒரு மொபைல் பாத்த அந்த மொபைல் ஃபைவ் ஜி தா
என்னோடதே தேட்டீன் தா
அதுவு சேரீன்னு நா கே ப நா ஃபோன் பண்ணி கேட்டன்னா
ம்
அய்யோ செவன்டீன் தா ஸ்டாட்டிங்கே ப்ரைஸு ஃபை ஜி அப்டின் சொல்லி சொன்னா நா வந்துட்டு என்ன கட இது பதினேழாய்ர்ருவாய்க்கு ஸ்டாட்டிங்ல வெச்சாங்கன்னா அப்பறோ இன்னு ஃபோன்லா இருக்குதே அப்டின்ட்டு நா நம்பரு ஃபோன் பண்ணி கேக்கறார்ன்னதுக்கு மொபைல் ஸ்டாட்டிங் ரேட் என்ன ரேட்லர்ந்து இருக்குதுன் கேட்ட டென் தௌசண்ங்க்கா அப்டின்னா ஃபை ஜி எல எதுல ஸ்டாட் ஆகுதுன் கேட்ட ஃபை ஜி லெவன்லருக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க செரி நா நேர்ல வந்து பாத் துக்றே அப்டின் சொல்ட்டு வெஸ்ட்டே ஃபோன அப்றோ உங்க அண்ணன கூப்ட்டு சத்தம் போட்டே ஏம்ஃபாசா பதினேழு ருவான் சொன்ன பத்துருவால்ருந்து மொபைல்ருக்காமா
ம்
இல்ல அப்பிடிதா சொன்னாங்க அப்டிங்கிறான்னா
ம் சோ ஐயோ
அப்பறோ சேரின் வெச்சிட்ட அதாவ்து மொபைல் வாங்கற மார்ருக்குது இனிமே அந்த கேப் பேக்கேஸ கேன்சல் பண்ணி விட்டே
அப்டியே மொபைல் வா பாக்கறக் போனீங்க அப்டின்னா
அ
வாட்ச் எவ்ளோன் கேட்டுவாங்க
வாட்ச்சா ஏ அது நா ஆன்லைன்லே ஆட்ரு பண்ணீர்க்கலாண்டி ஃப்லிப்காட்ல ஆஃபர் வர்துல்ல
காஸ் இருக்கும்போது ஆன் அ ஆட்ரு பண்ண மாட்றீங்க
ஆ நீ சொல்ணு எங்கிட் ஆ நீ என்ட்ட சொல்ணுமில்ல நீ சொல்லீர்ந்தீன்னா நா நல்லதா பாத்து ஆட்ரு பண்ணி குடுத்திருப்பே என்னோட மொ என்னோட ஃபோன்ல தா நா வ பழைய ஒர்க் பண்ணிட்ருந்த அந்த அக்காக்கு வாய்ங் குடுத்தே என்னோடதோட அட்வான்ஸு தா கால் வந்தா கா போய்ரு பேசிக்கலா அ ஒரு மியூசிக் கேட்டா வெளியவே கேக்கு ஸ்பீக்கர் எல்லா இருக்குது அதுல தௌசண் தா தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரடோ தௌசண் எய்ட் ஹண்ட்ரடோ
இப்ப பாருங்க போய் ஃபேஸ் ஸ்டட் எடுக்கலான்ட்டு போனோ மூவாய்ர்ருவா சொல்றாங்க
என்ன எடுக்க போன
ப்ரேஸ்லெட்டு தா
அப்பின்னா வெள்ளி என்ன வெல போய்ட்ருக்குது ப்ரேஸ்லெட்டு எடுக்கறக்கு அதுக்கு சேத்தி வெச்சி எதாவ்து நக எடுத்துக்கலா அது கம்மலோ
ஆ கம்முன் நா என்ன சொல்ட்டே ரமேசுக் காச குடுத்துருங்கன்ட்டே
அப்டின் சொல்லீட்டியோ
ம்க்ம் அவந்தா சும்மா இன்னைக் காலைல தூங்கிட்ருக்கற உள்ள வரைக்கு வந்துட்டாங்கற
அப்பறோ
நானு எங்க அம்மாவு உள்ள தூங்கிட்ருக்கறோ இந்த பையன உட்டு பாக்க சொல்லி ஃப்ரிட்ஜ் இருக்குதுல்ல அதுவரைக்கு வந்துட்டானாமா
அந்த பையனா
ம்
அப்பறோ என்ன உங்க அம்மா சத்
அப்றோ எங்க அம்மா வந்துட்டு எ எந்திரிக்கவே இல்ல
அ
மறுப்டியு கூட்ற கூப்ட்ருப்பா போல கால் பண்ணீர்ப்பா போல
ஆ
ப்ரெண்ட்டு நா இப்போ பஸ் ஸ்டாண்டுலங்க வேனா பஸ் ஸ்டண்டு வர்ரே வாங்கோங்க உங்க அமௌண்ட்ட அப்டின்ட்டாங்க
ம் அப்பற எப்டி நீங்க பாத்தீங்க ஃப்ரிட்ஜு வரைக்கு வந்தத
எங்க அம்மாதா பாத்துட்டு அப்டி படுத்துக்ட்டாங்க
ஹ் ஹ ஹ
ஆமா எந்திரிச்சா வளவளவலன்னு பேசுவானா ஆமா அதனால படுத்துக்கிட்டாங்க
சேர் சேரி
அப்டி லிப்ஸ்டிக் இருக்கான் பாருங்க என்னோட என்ன நா லிப்ஸ்டிக் இல்லாம காலேஜ் போயிட்ருக்கிற
லிப்ஸ்டிக் ஒரு நாள் தான காலேஜ் போயிட்டு வந்த
நாளைக் போணும்முல
இரு இதுல டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டு இன்னோர் கால் பண்றேங்
ம்